என்ன கான்சப்ட்டு
என்ன பண்றீங்க
நானா நா நல்லா இருக்கே நீங்க
எப்டி போகுது இன்னைக்கு டே
நல்லாதா போது உங்களுக்கு
அது ஏதோ போதுங்க என்ன சாப்ட்டிங்க இன்னைக்கு
நா இன்னைக்கி அ புதினா சாதம் சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு புதினா சாதந்தா சாப்ட்டே எப்டி ச கரெக்டா சொல்றிங்க நீங்களு ரெண்டு பேருக்கு மேச் இன்னிக்கு
அதுதா சாக்லேட் வாங்கி கொடுங்க
ஆ ஓகே ஓகே என்ன இதா வேற என்ன பிளான் இன்னைக்கு ஒங்களுக்கு
வேற என்ன ப்ளான் வேற எதுமே இல்லங்க
நீங்க யா போ போறீங்க
சும்மா பால் வாங்க கடைக்கி போலான் பேசிட்ருந்தோ
அப்டியா சேரி ம் ஆ உங்ளோடைய ஸ்டெடீஸ்லா எப்டி போய்ட்ருக்கு
நல்லாதா போய்ட்ருக்கு இப்ப சும்மாதா வீட்லதா இருக்கே லீவுன்றதுனால
ஆ அவ்ளோ சொத்து
என்னது
என்ன பண்றாங்க சும்மாதா சுத்தீட்ருக்காங்க அ அவுங்ளா எங்க கூட கடைக்கு வரதா அ பேசிட்ருந்தோ எல்லாரு சேன கடைக் கி போக போறோ
பப்போ இப்போ ஷாப்பிங் போ போறிங்க ஜாலிதா
ஆம்மா நீங்க அப்டிலா
பாட்டி தா எல்லா பண்றாங்க
ஆ நல்லாதா இருக் காங்க சும்மாதா இருக்காங்க
செரி செரி ப்ளான் வெச்சிருக்கீங்க இங்க போலான் ஃபீல் பண்றீங்களா இல்ல போணோனெதா ஸ்பாட் வெச்சிருக்கீங்ளா அப்டி என்ன ஸ்பாட்லா வெச்சிருக்கீங்க
நறைய வச்சிருக்கே உங்க வீட்ல யா யார்ல்லாருக்காங்கன் கேட்ட
ஆ
இந்த வீட்ல யார் யார் இருக்காங்க
எங்க வீட்ல பாட்டி ப்ப இருக்காங்க அக்கா ருக்காங்க
நார்ம்லா உங்க வீ
அக்கா நானு
ம்
ம் வெக்குற வெக்குற ம் என்னது ஆ நறைய மூவிஸ் பாத்த இப்ப ரீசென்டா வாழ டூ பாத்த அப்பறமா வந்து வாழ டூ என்ன ஸ்டோரினா அது வந்து ஒரு சிப்லிங்சோட ஸ்டோரி
ஏ
அதுலானா நறைய ஃப்ரெண்ட்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ பத்தியுமே பேசிருப்பாங்க ஃபிரெண்ட்காக அவங்க பண்ண தியாகம் அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹ படிச்சு முடிச்சுட்டு யூ கே ல செட்டில் ஆகி அவுங்க வேல செய்யணு அப்படின்னு ஆசப்படுவாங்க யூ கே ல போய் செட்டுல ஆனா வாழ்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க ஸ்டாட்டிங்ள அதுக்கப்புறமா வந்து நாலு பேருமே யூகே போகணுனு தா ஆச யூ கே போய் ஜாலியா இருக்கலா சம்பாதிக்கலா அப்படின்னு
அவங்க நாலு பேர் என்ன பண்ணாங்க அவங்க நாலு பேர்ல ரெண்டு பேர்தா ரெண்டு பேர் பாஸ் ஆயிட்டாங்க மூணு பேர் பாஸ் ஆயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டாங்க ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்லயு மூணு சப்ஜெக்ட்லயு
உம் உம்
அதுனால வந்து அவனால யு கே போக முடியாது இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து ப்ராப்ளம்ன்றதுனால அவங்க அண்ணா செய்யற வேலைக்கு இவனையு அனுப்ச்சிடுவாங்க மீதி ரெண்டு பேர் மட்டு யூ கே போவாங்க ஆஹ் வேற வேற சைடுலா அவங்க ஃப்ரண்ட்ஸ் நாலு பேரு பட்ற கஷ்டத்த சொல்லி காமிப்பாங்க அவங்க எல்லாருக்குமே சிப்லிங்ஸ் இருக்காங்க
உம் உம்
அவங்களுோடைய இதெல்லா வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு கடைசியில ஒரு மாரி ஸிஸ்டன்டனா எமோஷனா முடிச்சுட்டாங்க படம் நல்லா இருந்துச்சு
பாப்பிங்களா
எது
கிரி
ஹ தீரிச்சப்பதா சேஞ்ச திங்ஸ் பாத்து முடிச்சேன் அஞ்சு சீசன்
அது நல்லா இருக்கு சேஞ்ச திங்ஸ் நா ரீசண்டா பாதாதே அது நல்லா இருக்கு கு அது சேஞ்ச திங்ஸ் மாரி தாங்க சேம் அதே மாரி பசங்கள வச்சு பண்ணுவாங்க
ஓகே ஓகே
ரெண்டு டிஜிட்டே நம்பரூ டுவெல்வே லெவன் டே ஆனா இதுல வந்து எல்லாருக்கும் த்ரீ நைன் செவன் டூ போர் போர் எயிட் டபுள் த்ரீ அந்த மாதிரி போர் டிஜிட் நம்பர்ஸே இரு இவங்க எல்லாருக்கும்
ஓ நம்பர்ஸ் மாதிரியாவா இதுலயுமே அவுங்களுக்கு
எல்லாருக்கு பவர் கெடைக்காது கொஞ்ச பேருக்கு லைக் அது எஸ்ப்ரிமென்ட் மாரினா எக்ஸ்ப்ரிமென்ட் எல்லாமே செ சக்சஸ் ஆகாதுல்ல
ஓகே
அந்த மாரி சக்சஸ் ஆனவங்களுக்கு பவர் கெடைக்கு சக்சஸ் ஆக ஆகாதவங்க செத்து போயிட்ருப்பாங்க அதுல ஒரு எக்ஸ்ப்ரிமெண்ட்ல ஒரு சக்சஸாதா வந்து இன்னொரு பவர் என்னன்னா அவங்க வந்து சாகவே மாட்டாங்க அது ஒரு பவர்
ஓகே
அந்த மாரி நெறையா இருக்கு அவங்க எல்லா பிரிஞ்சுட்டு வெளிய வந்து டுவாங்க பெரியவங்களாயிடுவாங்க பவர்ஸ் இருக்கவங்க அவங்க எப்டி லைஃப லீட் பண்றாங்க
ஓகே ஓகே நல்லாருக்கும் போலயே ஆனா நல்லாருந்துச்சு சேஞ்சர் திங்ஸுமே பாக்க எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல அத பாக்கறதுக்கு அப்பற அப்பறந்தா வந்துது தா சொன்னாங்க அத பாக்க சொல்லி அதனால பாத்தே
ம் அது நல்லாருக்கு ஆமா நானு பாத்தே ஹிந்தி ஸ்ரெச்சினு சொல்ல முடியாது ச டக் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே நானு நல்லா இருக்கு
ம்
அதுல ஃப்ரெண்ட்ஷிப்பு பேசிக் திங்கிங்கு எமோஷனு பேண்டஸி எல்லா கலந்து காமிச்சிரு ப்பாங்க எதா புது மூவிஸ் எதாச்சு பாக்கணுனு இருக்கா உங்களுக்கு
நானா இன்னு கருப்பு மூவி பாக்கல அதுதா பாக்கணுனு இருக்கு
இன்னு நானு பாக்கணு அது கேட்டதும் சொல்லிட்டாளா
மூவிதா பாக்ல அது பாக் னு அப்டி சொல்லி இன்னிக்கி நைட் எடுத்து வச்சிட்ட பாக்லான்னு இருக்கோ எதா நீங்க இப்படி ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க தீம்ஸ் ஆர் மூவி
உம் ம்
ஆ
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் இப்ப ரீசெண்டா நீங்க பாத்த சீரியஸு இல்ல எதா மூவியோடனே அ மூவியோட கதையெதா சொல்லுங்க
நாயெது நாயதா சொல்ட்டுமா நா வந்து ரீசன் டா வந்து ஒர் இன்னொரு சீரிஸ் பாத்தாங்க பாத்தே
ஏ
அதுக்குள்ள செமையான்ச்சு
நல்லா இருக்குமா
நல்லா இருக்கு அது வந்து வன் எப்டின்னா ஆஹ் அது ஒரு ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து எக்ஸ்பரிமென்ட் பண்ணிர்ப்பாரு
ஏ
கண்டுபுடிச்சாரு அவரு சயின்ஸ் டீச்சர் ஸ்கூல்ல வந்து ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சு அது ஹேம்ஸ்டர்ருக்கு ஒரு எலிமாரி குட்டியார்க் கொல்ல
ஆமா
அதுல இஞ்செக்ட் பண்ணி வச்சிருப்பாரு அதென்னாகுன்னா சயின்ஸ் லேப்ல ஒரு போன ஒரு பொண்ண வந்து அந்த எலி கடிச்சிடு அதல வந்து அவ மான்ஸ்டரா ஜாம்பியா மாறிடுவா அதாவது கடிச்சா சாம்பியா மாறிடுவாங்கல அந்த டைப்ல
ஓகே
அது என்னாகுனா அவள கட்டி போட்டு அவருக் தெரியுல்ல அதா அதனால அவரு கட்டி போட்டு வச்சிருப்பாரு ஆனாலு வந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி ஒரு ரெண் நாள் போராடி அத தப்பி அத கட்ட இது பண்ட்டு வந்துடுவா வந்துட்டு ஒரு அதாவ்து அவ வரும்போது கொஞ்சொ காயங்கள் இருந்ச்சு அவ ஒடம்புலன்ட்டு அவ் வ ஸ்கூல்லந்து என்ன பண்ணாங்கன்னா இப்ப ஃபர்ஸ்டெய்டு ரூம் இருக்குல்ல அங்க கூட்டு பொயிட்டு இது பண்ணும் போது அந்த அந்த டா நார்ஸ் மாரி ஒருத்தங்க இருப்பாங்கள அவள கடிச்சிடுவாங்க அந்த மாரி எல்லாரு கடிச்சி கடிச்சி கடுச் ச்சி கடிச்சீ நெர் எல்லாருமே அ ஊர்ல எல்லார்மே சாம்பியாய் டுவாங்க ஒரு பத்து பேர் தவிர்த்து பத்து பதினஞ்சு பேர் தெலந்து அவங்க வந்து எப்டி எப் ப்டி எங்கங்க எப்டின்னு தப்பிக்கிறாங்க எப்டி ஒரு எடத்ல சேர்றாங்க எப்டி எப்டி காப்பா எப்டி எப்டி அவங்களா சண்ட போட்டு ஒரு சேஃப்பான எடத்துக்கு போறாங்கன்றதா கதையே
உம் இப்பொ அவங்க மீதி பேரெல்லாம் எப்டி நார்மல் ஆயிடுவாங்ளா மறுபடியு பழைய மயி வாயி
மார்ன்னா ஆய்ட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிலா வந் பயர் வச்சா செத்துடு அதனால வந்து அந்த ஊர் அய்யு நல் யார் யார்லா நல்லாருக்காங்களோ அவங்க தேடி லாஸ்ட்ல வந்து இந்த ஃபயர் அ க்ரூக்க ஒரு க்ரூ வந்து கண்டுபுடுச்ட்டு அவங்ள வந்து வேறொரு சே ஃபான எடத்துக் வச்சுட்டு மொத்
அதே மாரி மூவி நா பாத்தே இந்த அற்புதம்னு ஒரு மூவி இருக்கு அதுல ஒரு ஹீரோ இருப் ப்பாங்கல்ல
ஆமா
அந்த ஹீரோவோட மூவி தா அது சாம்பி மூவி மாதிதாங்க சும்மா ரி இத் சும்மா எதா பாக்லா அப்டின் சொல்லி டிவில வச்சா அப்போ அந்த மூவி வந்துருந்துச் அந்த மூவ்மீர் இதே மாரிதா அதுல எப்டின்னா ஏதோ இந்த சாம்பி மாரி தா அ ஆஹ் அதுல ஹீரோயின் யாரு இருந்தாங்க அப்டினா
இந்த ஒரு சாங் வரோ தமிழ் சாங்தா அது அந்த சாங்ல வந்து ஒரு ஹீரோயின் இர்ப்பாங்க அந்த ஹீரோயின்தா வருவாங்க
உம்
ஓகேவா அதும்மே இதே மாரிதா அது ஜோம்பி ஆயிடுவாங்க எல்லாரோ அது வந்து ஒரு தீர்த்தொ மாதி தி இருக்கு இதுல வந்துவ் ஜோம்பி ஆகாதது அந்த ஊர்ல ரெண்டு நாட்டு ரெண்டு ஊர் இருக்கோ எப்டினா இந்த ஊர்ல இ க ஒ தங்கச்சிய வந்து அந்த ஊர்ல இருகவு ஒரு அண்ணா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுனால சண்டை ஆயிடோ ரெண்டு ஊருக்கோ ரெண்டு ஊருக்கோ சண்டேன்னு அவ்ளோட பொண்ணு தா அவ இந்த பொண்ணோடை யே பொண்ணுதா வந்து இப் ப ஃபலி அ ஆ அப்டீன் சொல்லி அந்த குடும்பத்த கல்யாணம் ஒரு பையன லவ் பன்ற மாரி போவு அவுர்தா நம்ம ஹீரோ
ஆ
ஓகேவா அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டினா ஜோம்பி ஆயிடுவாங்க எல்லாருமே இதுல அதே மார்தா பாதி பேர் ஜோம்பி ஆவமாட்டாங்க ஒரு பத்து பேர் கிட்ட ஹீரோயின்னு ஹீரோ அ பறமா ஒர் ரெண்டு மூணு பேரு அவுங்க எல்லாரு மே சேந்து ஒரு கோவில்ல ஒ தீர்த்தொ மாரி வரோ அந்த தீர்த்தம் பட்டா அந்த அ ஜோம்பி மாரி இருக் வுங்க எல்லாருமே செரி ஆயிடுவாங்க
தீர்த்தம் பட்டாலேவா
தீர்த்தொ தீர்த்தொ பட்டா அந்த தீர்த்தொ வந் து நெறைய இருக்கோ அது கொளோ மாரி அந்த கொளத்துக்குள்ள எல்லாரியுமே குதிக்க வெப்பாரு ஹீரோ நல்லா இருக்கா அப்றோ எல்லாரு ஜோ பியாயிருந்த அது நாட்ல இருக்கவுங்கள்லா செரியாய்டுவா அப்டி ஜோம்பியா இருந்த அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் செத்து போயிருப்பாங்க ஏனா இவுங்களே ஷூட் பண்றது கொள்றது அவுங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அவுங்க கொல்லுறாங்கல்ல ஆ ஹலோ
கேக்கித்தா